பாருங்க படிங்க படிப்புதா சொத்து எங்களுக்கெல்லா எங்கெங்க வெறுப்பாருக் சொல்ல போனா எனக்கெல்லா எப்படா ஊருக்கு போவன் தாங்க இன்னுமு இருக்குனு சின்ன புள்ள மாரி நானே யோச்சுட்டு உக்காந்திருக்கே சம் போய் டியூஷன் எடுக்கலாம அப்படின்னு அடுத்து டியூஷன் எடுத்த அப்ப என்ன பண்ண போறோம் சொல்லுங்க டியூஷன் எடுத்து என்ன பண்ணப் போறோம்
நா கூட டியூஷன் எடுக்கலாமேனு யோசிச்ச செர்க்கே எதுல வந்துங்க எது அதுலயே எனக்கு வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல இருக்கு நான் சின்ன வயசுல படிச்ச ஸ்கூல் குள்ள அதாவது ஒரு செவன்த் வரைக்கும் படிச்ச அந்த ஸ்கூல்ல அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மாறிட்டா கொரோனா வந்ததுனால சமாளிக்க முடியல வீட்டுல அதனால வந்து என்ன வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்கூல்ல போட்டாங்க அக்கா வந்து காலேஜ் சேர்த்துட்டாங்க
ஹம்
சரி எதிர்ல வேற ஸ்கூல் இருக்கு சரி சொல்லி வச்சா பசங்க வந்து சேருங்க
உண்ம தான் உண்மதான்
போ போன வாட்டியே ட்ரை பண்ண போர்டா வச்சிருந்தாப்ப ஒரு டூ த்ரீ மெம்பர்ஸ் கேட்டாங்க அப்பன்னு பாத்து எங்க வீட்டு வீட்டுல வந்து என்ன பணடாங்க வெளிய ஒரு போனும் வெளிய போற வேல இருக்கு மானா அப்படட்டின்டாங்க சரி அப்படி விட்டது போனயே போயிடுச்சு இந்த இயர் வந்திருக்கு ஆனா இந்த இயர் ஏதோ ஒண்ணு வீட்டுல வேற என்ன விஷயம் நடந்துனு இருக்கு இந்த டைம்ல வந்து பசங்களை கூப்பிட்டா ப்ராப்ளம் தான் ஆவும் டஸ்டாலேஜ் ஆயடுச்சு அத ஆயிடுச்சு இத ஆயடுச்சு எனா ப்ராப்ளம் வந்துட போது
உம் ட்டுனவிடு அவ
அப்புறம் ஆஹ பஸ்டூடெண்டஸ் எத்தனை ஆயிடுச்சு வந்து இதே பேரன்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க எல்லாக்கும் முடி எல்ல புக்க மூடிட்டோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி வைப்போம் செரவங்க சேரட்டும் ஆனா எனக்கு எனக்கு வந்து டைமிங் செட் ஆவாது நான் வந்து எங்க வரத்துக்கு வீட்டு ஆரு ஆயிடும் காலேஜ் போய்டிட்ட வந்து ஈவினி் சிகஸ் ஓ கிலாக் வருவன் வீட்டுக்கு அதுக்கு மேல டூஷன் அதோ டைம் மேனேஜ் பண்ணும் இந்த செகண்ட் இயர்ல இருந்து எத்தன மணிக்கு விடுவாங்கன்னு கூட தெரில எனக்கு காலேஜ் போன வாட்டி போர் பார்ட்டிக்கு அங்க வந்து காலேஜ் வந்து பஸ் எடுப்பாங்க விடுவாங்க அங்கந்து பஸ் எடுப்பாங்க சரிந்து இத்த வாட்டி அவுட் பஸ் போலாம் பா த்தா
ஆ
வேலைக்காவல இந்தவாடி காலேஜ் பஸ்ன்ற மாரி ஆயிடுச்சு எங்க காலேஜ் பஸ் போயிட்டு வரது பிரச்சன இல்ல லவுட் பஸ் எங்களுக்கு வந்து ஒரு இடம் டோல் கேட் இருக்கு டோல் கேட்ல இரு ந்து உள்ள போகாது அதாவது டோல்கேட் இருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து காலேஜ் இருக்கு அங்கிருந்து போறதுக்கு பஸ் எதுவுமே இல்ல போனும்னா ஆட்டோ அது மாரி அதே மாரி எங்க காலேஜ்ல இருந்து ஒரு வேணானாவது டோல் கேட்ல இருந்து அதாவது வரும்போது வந்து ந்துட்டு டோல்கேட்டில இருந்து இட்டுக்கினு போற மாரி ஒரு வேன் இருக்கு அத நான் கரெக்ட் டைம்ல வந்து நின்னா மட்டுமே அந்த வேனில் ஏறி போற மாரி இருக்கும் மிஸ் பண்ணிட்டேன் அங்க இருந்து நட சர்வீஸ் எங்களுக்கு
கரெக்ட்டு தான் கரெக்ட்டு தான்
அங்க இருந்து நடந்துதான் போனும் அதனாலே வீட்டு்ல வந்து யோசிச்சாங்க எப்படி நீ மிஸ் பண்றனா எப்படி போவ இங்க இருந்து ஆட்டோனா போயி போறதுக்கு நூறு ரூபாய் கேக்குறானுங்க பஸ் கூட எனக்கு அவ்வளோ ஆவாது
உண்மைதான்
பஸ்சு சார்ஜ கூட அவ்வளோவ ஆகாது அங்கந்து எப்படி போக பஸ் இங்க மிஸ் ஆனா எப்படி வீட்டுக்கு வந்துருவியா பின்னானு போச்சு கேக்குறாங்க ஆமா அங்க வந்து நான் என் ஃப்ரெண்ட் ஒருதடவ மிஸ் பண்ணி அங்கிருந்து நடந்தே வந்தா அதுவும் எப்படி ரோடு அது அதாவது ரெண் மெயின் ரோடு தான் டபுள்வே
டபுள் வே
டூ வேஸ் அது டோல்கேட்டு தாண்டி நடந்து போனும் அந்த காலேஜ் அவனு வேன்ட்டு வந்து அவனுங்க தோல்வீட்டுக்கு தாண்டி கட்டி வச்சிருக்கானுங்களா எதுக்குன்னு தெரியல பஸ்ஸு நிக்கற மார்யே அவன் காலேஜ் பஸ் தான் வந்து அப்படி சேர்ரியா நீ காலேஜ் பஸ் அதான் இருக்கணும் அவுட் பஸ் இருக்குல இருக்குற மாரி அவன் வந்து கான்செப்ட்ல வச்சு காலேஜ்ஜை நம்ம கட்டினானோம் ஏன்னமோ தெரியல
உம் கரெக்ட்டு தாங்க கரெக்ட்டு தாங்க
அவுங்க காசு பாக்குறதுகுவசும் வந்து அவுட் பஸ்சம் வந்து இது பண்றான்
ஆஹ உண்ம தான் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது கரெக்டா இருக்கா உங்களுக்கு
ஆமா விட்டு விட்டு
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போ ஓகே
உம் குட்கனெக்ட் ஆயிடுச்சு
ஓ ஓ ஓ இப்ப நீங்க ஆஹாஸ்டல்ல தங்கிருக்கீங்க
நான் வந்து டேஸ் காலர் தான் நியர் பை காலேஜ் தான் எனக்கு ஆமா அதாவது என்ல என் டிஸ்டிக்ல இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக் அந்த காலேஜ் டோல்கட் தாண்டதுனால அதுக்கு பக்கத்து டிஸ்டிக் டோல்கட் முன்னாடி கட்டி இருந்தா அது என் டிஸ்டிக் காலேஜ் தான்
ஓ ஓஓஓ சும்மா குடுக்கா ஒரு டோல் தான்
டோல் ஆமா டோல் அந்த சிங்கிள் டோல் பண்ண வேலைதான்
சிங்கிள் டோல் அந்த டோல் தானா வேலை முடிஞ்சிச்சு
டோல் தான்ணா விழுப்புரம்
டோல் தான்ணா விழுப்புரம்
ஆமா டோலுக்கு முன்னாடி செங்கல்பட்டு
ஓகே ஓகே ஓகே
ஆஹ் டுவெல்த் தாண்டி காலேஜ் ஓபன் பண்ணிட்டா அந்த காலேஜ் வந்து எனக்கு பஸ்ட் தெரியாது அங்க ஒரு காலேஜ் இருக்குன்னு அதாவது காலேஜ்ல யூனிவர்சிட்டி
உம்
டிம்டு
ஓகேங்க
அந்த காலேஜ் இருக்குது எனக்கு தெரியாது பர்ஸ்ட் நான நான ஒரு காலேஜ் பிரிஃபர் பண்ணியிருந்தேன் அதாவது நான் வச்சிருந்தேன் இந்த காலேஜ்ல போய் பாக்கலான்னு இது வந்து அண்ண அன்எக்சப்டடா என்னோட எப்படியோ தெரிஞ்சு வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுது அன்னைக்கு வந்து ஒரு ஒரு செகண்ட்ல வந்து நான் வந்து வேற காலேஜ்யிருந்தோ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணேன் இப்ப நான் வச்சிருந்த காலேஜ்ல இந்த காலேஜ்போயிட்டேன் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன்
அத விடுங்க எல்லாம் ஒரு ஒரு நன்மைக்குதான் எல்லாம் ஒரு நன்மைக்குே அப்படினு நனச்சிட்டு போ வேண்டிதான்
அதாவது அந்த காலேஜ் எங்களுக்கே தெர்ல ஆனா ஆந்திரில இருந்து பசங்க வந்து படிக்குதுங்க அங்க அதிகமா ஆந்திரா பசங்க தான் இருக்குதுங்க உள்ள
இங்க மட்டும் இல்லங்க எல்லா இடத்துலயும் இந்த பசங்க அதிகமா படிக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பீஸ் கம்மி
ஆமா நான் கேட்டேன் எதுக்கு நீங்க உங்க காலேஜ் அதாவது உங்க ஸ்டேட் எப்படி எங்க வரீங்க அப்படி கேட்டதுக்கு பீஸ் தான் எல்லாரரும் பஸ்ட் பீஸ் தான்
ஆமா பீஸ் தான்
ஆஹ எனக்கு என்ன ஆச்சுறேன்னா இந்த காலேஜ் இருக்கத எனக்கு என் தெரியல உங்களுக்கு எப்படி ஏப்பில இருந்து நீங்க வரீங்க அப்படின்னு கேட்டேன் ஆன்லைன் அப்படின்னாங்க அந்த ஆன்லைன்ல கூட ப பா்த்ததில்ல தும் காலேஜ் நானு எனக்கு எனக்கு உள்ள இருக்கற எங்க எனக்கே ஏபில இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்ற இருந்தது நான் நான் எல்லாவற்றையும் கேட்டேன் நீ எப்படி இந்த காலேஜ் செஞ்சது ஏன் இந்த காலேஜ் ஜாயின் பண்ண ரெண்டே ரீசன் ஆன் என் பார்த்த எல்லாரும் சொன்னது மெயினா இதுதான்
ஏ இல்ல உங்களுக்கு மட்டுமில்லை
பீஸ் என்ற ஒரே விஷயம் தான்ன தான் நான் வந்து பிடெக் இங்க வந்து ஜாயின் பண்ணே
சரி அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
மத்த காலேஜ் வந்து நாலஞ்சு காலேஜ் பாத்தேன் ஏன்னா மத்த காலேஜ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ கவுன்சிலிங் போட்டேன் சுத்தப்பட்ட காலேஜ் எனக்கு கிடக்குமான்றது ஒரு டவுட் தா ஏன்னா கட் ஃப் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது மேபி டை டுள த்ரிள வந்து க்கலா எனக்கு அப்டித சின்னனா ஆ நா போட்ட காலேஜ் கச்சிருமான்னு கேட்ட டவுட் தான் அதனாலயே நா வந்து நா பண்ட் ட பாத்தன் பீஸ் ரெட்ரஸ் சிமிலரா தா இருந்தது ஒரு அண்ணா யூனிவஸ் சிட்டி இருக்க காலேஜிக்கு ச் ஓ டி இது வேர இப்பதான ஓபன் பண்ணாங்க அதனால பீஸ் ரேட்டலாம் அவங்க கம்மியா தான் வச்சிரு கங்கி இப்ப இந்தயியர்ல வந்து மா த்திடானுக பீஸ் பெட்டா இப்ப வர ஜாயின் பண்ற பசங்கள ஒன் லாக் பிப்டி போர் அதாவது பிப்டி தொசன் அபோவ் வந்து இருக்கு நா எடுத்து கோர்ஸ் அதாவது டூ லக்கு மாத்திருப்பானுங்க அவனுங்க
ஆ
அதாவது எனக்கு வந்து இதுல வந்து ஸ்காலர்ஷிப் போ ஒரு விஷயம் கெச்சிச்சு நா எடுத்தது வந்து கட் ஆப்ல து உ அவங்க ஸ்காலர்ஷிப் படி வந்து ரெண்டாது என்னமோ சம்திங்
அன்
அதனால எனக்கு டொண்டி ஒன் தௌசண்ட் லெஸ் பண்ட்டாங்க
ஓகே ஓக்கே ஓக்கே ஓக்
இதே எனக்கு வந்து கொவ் போட்டுந்த கடச்சியிக்குமானு கெட்டா கழச்சிருக்காது அதனாலயே நா வந்து அதெல்லாம் யோசிச் சி சரி பி எட் நம்ப ஜாயின் பண்ணிக்கலா அப்டின்னு ஜாயின் பண்ணிட்ட இதே நான் பயோலஜி சைட் எல்லா எதனா சேர்ந்தனா லக்கா ஒரு நல்ல காலேஜ் கெச்சிருக்கும் எனக்கு நான் வந் து சி யோசிக்கல அ பயாலஜி தொண்ணூத்தி நாலு ஆ தொண்ணூத்தி ரெண்டு மார்க்
மாயிக்கு
மார்க் ஆமா எனக்கு வந்து பயாலஜி ஏறிச்சின்னா இதுவு அந்த கட் ஆப்ல வந் எங்களுக்கு வந்து அதிகம் ஒன் செவன்டி அப்பாடிருக்கு பாயோலஜி ிசிக்ஸ் கெமிஸ்ட் மூணு போட்டு போட்டிருந்தானா கட்டப் அதிகம் இது வந்து மேக்ஸ்ல வந்துச்சு இது மேக்ஸ்ல எனக்கு கம்மி ஆயிச்சு கட் ஆப்
உம்
இன்ஜினியரிங் சைட
பரவாயில்ல உடுங்க எல்லாம் ஒரு நன்மைக்குதான்
இந்த மூண சஜெக்ட் தான் ஒரு காலேஜே வந்து முடிவு போனதுன்ன எங்களுக்கு வந்து்த ப உண்ையில தெரியாது நாங்க நினச்சிருந்தோம் மார்க்ந்து எ நல்ல மார்க் எக்கணும் அ ஒரு கசப்லதான் இருந்தோம் வெள அப்புறம் தான் தெரியுது மூணு மார்க் பண்ற வேலைதான் மூணு சப்ஜெக்ட் பண்றான் வேலைதான் எல்லாம் மெயினு டப் காலேஜா இருந்தாலும் அந்த கட் ஆப் பாக்குறானுங்க புல் மார்க் எடு கட் ஆப் தான் மெயினா இருக்குது அதுக்கப்புறம் தான் உ
ட்டு கட் ஆஃப் மார்க்க் தான் இது கட் ஆப் மார்க் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்க ஸ்கோர் பார்ப்பாங்க
தெரியாதுங்க உண்மைகளை
உம்ம் அது நான என்னான
நான் படிக்கும்போது எனக்கு அது தெரியாது என்ன படிக்கத தெரியாது அதாவது தம்பிப் இருக்கறான் நான் வந்து ஒரே விஷயம் சொன்னேன் இப்படி உனக்கு என்ன லெவல்த் படிக்கணும் தந்து குரூப் எடு இன்கேஸ் நீ பஸ்ட் குருப் இப்ப எடுக்கற மாதிரி இருந்ததுன்னா எகிட்டா வா மூணு சப்ஜெக்ட் நல்லா படிச்சு மார்க் எடுத்து தயவு செஞ்சு ஓ நல்ல காலேஜா போயி் சேரு அ கொஞ்சம் ீஸ்லெஸ் இருக்கிற மாதிரி காலேஜ் நல்ல காலேஜா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோம் நான் ப நான் பண்ணது நீ பண்ணாத அவ்வளோதான்
உண்மதான்
அது புரிஞ்சு அது அப்புற தான்து புரிஞ்சுதே ஓ இந்த மூணு சப்ஜெக்டக்கு தான் மெயின் போல அப்படின்னு
உங்களுக்கு நீங்க படிக்கும் போது நாளுங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்கீம் வந்துச்சு ஒரு சப்ஜெக்ட்டு ஆ ஓகே இப்போ கால் பண்ணுன
ஏ ஏ